ஆஹ் நா நலமா இருக் நீங்க நலமா இருக்கீங்ளா
அஹ் நல்லா இருக்கும் தோழி அஹ் எல்லாரும் நல்லா இருக்கோ தோழி அங்கெல்லா எப்டி தோழி இருக்கீங்க ககொழந்தைகள் கணவர் அம்மா அப்பா எல்லாரும் எப்டி தோழி இருக்காங்க
ஆஹ் எல்லாரும் நலம் மாருக்காங்க
நல்லா இருக்காங்களா தோழி தோழி இப்போ நா ஒரு எடம் வாங்கலான்னு இருக்குற தோழி அஹ் அத பத்தி உங்கள்ட்ட கொஞ்சம் ஆலோசனைகள் கேட்டு தெரிஞ்சுக்கலா அப்டின்னு சொல்லி உங்களுக்கு அழைப்பு போட் விடுத்துருக்கே
சரி தோழி
ம் இப்ப எப்- எப்புடி பண்றது அப்டின் ண்றதுக்கான எனக்கு வந்து எ எடம் வாங்கணு அப்டின்றது எனக்கு ஒரு ஒரு அதாவ்து அதோட நோக்கம் வந்து எடம் வாங்கணு ஆனா அதோட எப்டி நா அத செயல்படுத்துறது அப்டி சொல்லி தெர்ல தோழி உங்களுக்கு தெரிஞ்சளவுக்கு ஏதாச்சு கொஞ்ச ஒரு அறிவுரைகள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு
ஆஹ் எடம் வாங்குவதற்கான தொகைய வந்து நீங்க வந்து தயார் செய்து விட்டீர்களா
ஆ ஆமா தோழி இப்ப வந்து நா மொதல்லே நா நா எவ்ளோ என்னோடைய ஆ எதுன்னு பாத்தீங்க அப்டின்னாக்கா ஒரு அஞ்சு லட்சத்துக்கு வாங்கனா நல்லாருக்கு அப்டின் நா பாத்த தோழி ஆனா ஆ அது விற்கக்கூடிய அதாவது அவரு ங்க சொன்ன தொகையும் வந்து மொத மொதல் முறை நாங்க போய் கேக்கும்பொழுது பாத்திங்க அப்டினா இன்னு அஞ்சு லட்ச அப்டின்தா சொல்லிருந்தாங்க தோழி ஆனா இப்ப போய் கேக்கறோ அப்டிங்க பொழுது அவங்க என்ன சொல்றாங்கனா பத்து லட்சத்துக்கு தொகை சொல்றாங்க தோழி ஆ அதனால ஒரே கொழப்பமா இருக்கு அதை வாங்கலாமா வேண்டாமா அப்டின் மாரி ஒரே கொழப்பமா இருக்கு தோழி
செரி செரி இப்பொழுது வந்து மொதலில் எடத்தை பார்க்குபோதே நமக்கு சில விஷயங்கள் வந்து புரிந்து விடு இந்த எடத்த வாங்கினா நமக்கு நல்லாருக்குமா அப்டிங்கறத நமக்கு பாத்தோனே ஒரு சில சில இடங்கள் வந்து ஒரு கிராஸா இருக்கு நம்ப அந்த எடங்கள்லா வாங்கும்போது அது எல்லாருக்கு நல்லாருக்காது அது வந்து நம்ளோட வாஸ்துபடி அப்டினு சொல்லுவாங்கல்ல அதெல்லா நம்ம கொஞ்ச பாத்து வாங்குறது நல்லதாருக்கு நம்ம அந்த வீட்டுக்கு நம்ளோட ராசிப்படி அந்த எடங்கள் வாங்குனா நல்லாருக்குமா அப்டினு நம்ம ஆலோசி இப்டி செஞ்சிட்டு அதுக்கப்புற அந்த எட எடத்த வாங்கறத பத்தி யோசன பண்ணுங்க அதுக்கப்புற அது ஓகே உங்க ராசிக்கு இந்த எடத்த வாங்குனா இந்த எடத்துல வீடு கட்டி குடியேரூனா நல்லாருக்கு அப்டினு சொல்லிட்டாங்கனா கண்டிப்பா அங்க வந்து வாங்குங்க ரெண்டாவது உங்க எடத்துக்கு பக்கத்துல ஆ என்ன ரேட் போகுது உங்க எடொ என்ன ரேட் போகுது நமக்கு தண்ணி வசதி இருக்கா அப்டிங்கறத கண்டிப்பா பாக்கணு முதல வந்து தண்ணி வசதி ரெண்டாவது ரோடு நல்லா இருக்கா ரோடு வசதி இருக்கு இருக்கா அப்டினு பாத்துக்கோங்க இது ரெண்டுமே இருக்கா உங்களுக்கு நீங்க பாத்துருக்க எடத்துல
ஆ ஆமா தோழி இப்ப நாங்க பாத்த எடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரோடு வசதி ரொம்ப நல்ல சூழ்நிலைல இருக்கு தோழி நல்ல ஒரு வந்து நல்ல சூழ்நிலையவே ரெ தயார் செய்து வச்சிருக்காங்க ரோடு வசதி அப்டின்றது ஆ பக்கத்துல இருக்குற வீடு இதுக்ல்லா அப்டின்னு விசாரிக் க்கும் பொழுதும் தண்ணி வந்து நல்ல தண்ணியா தா தோழி இருக்கு அதாவது உப்பு தண்ணி எல்லா இல்லாம தண்ணி வந்து எல்லாருக்கு ஆ ம் அம் ம் ம் போர் தண்ணி அப்டின்ற மாதிரி ரெடி பண்ணி குடுத்துருக்காங்க அதுவுமே எனக்கு தண்ணி பாத்தீங்கன்னாக் அங்க நல்ல தண்ணியா இருக்கு அவுக குடிக்கிறதுக்கும் சரி உப்பு தண்ணி இல்லாம ஒரு தாராளமா தண்ணி வரக்கூடியான ஒரு நல்ல நெலமையிலே இருக்கு பக்கத்துல உள்ள வீடுகள்ல கேக்கும் பொழுது
இப்ப உங்கள் எடத்திற்கு அருகில் வீடுகள் உள்ளனவா
ஆ கண்டிப்பா தோழி ஏ பக்கத்துல வந்து வீடெல்லா வந்து நல்லாவே நெறைய வீடுகள் இருக்கு ஆ ஆ அப் இப்போ நீங்க பாத்தீங்க அப்டின்னாக்கா அந்த ஒரு இது இடையூறுகள் அந்த மாரி எதுவு இல்ல தோழி ஒரு நல்ல வீடு எல்லாமே நல்லாருக்கு நெறைய வீடுகளுமே இந்த பகோ அந்த நா இருக்கக்கூடிய எடத்துல இருக்கு அ இந்த நாங்க பாத்த எடோ அப்டின்னு பாத்தீங்கன்னா வீடெல்லாம் கட்டி இருக்கக்கூடிய மீதி இருக்கு இல்லையா அந்த அந்த ஒரு எடந்தா தோழி வீடு கட்டி மீதி இருக்கக்கூடிய அந்த இடங்க தா இருக்கு இப்போதக்கி நா அதயுமே வந்து ரொம்ப அதிக தொகைக்கு சொல்றாங்க தோழி ஆ அதனால
செல இடத்த நம்ம வந்து பார்க்கும் போதே வந்து பிடித்து விடும் பாத்தோனே சரி இந்த எடம் நமக்கு நல்லா இருக்கு ஆ இந்த இடத்துல நம்ம வீடு கட்டுனா நல்லா இருக்குன்னு ஃபர்ஸ்ட்டே நம்ம மனசுக்கு வந்து படு அது மாரி உங்களுக்கு ஏதனமா இருந்தாவா எடத்த நீங்க எப் பாத்தீங்களா நேரடியாக
அ இல்ல தோழி இன்னு நா போய் இன்னும் இந்த இடத்த போயிட்டு நா இன்னு பாக்ல தோழி. என்னுடைய கணவர் தா போயிட்டு பாத்து பாத்துட்டு வந்தாங்க. அ அவங்ளுக்கு நல்லாருக்கு புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க வந்து எதுவும் பிரச்சன இல்லாம பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லாருக்கு அப்படின்ற மாரி எங்க கணவர் சொன்னாங்க. நா சரி நம்ம வந்து வாங்க கூடிய சூழ்நிலைக்கி வரும் பொழுது போய் பாத்துக்கலாம் ஏனா அவ அவங்க பாத்துட்டு வந்து சொல்லியிருக்காங்க அவங்ளுக்கு பிடித்திருக்கு அப்டின்னு சொல்லி சே அதனால நா இன்னும் போய் அந்த இடத்த போய் இன்னு சரியா நான் பாக்கலே, பாக்கல்ல அதாவது அதுக்கு பக்கத்து உள்ள அ இது வீட்டு நான் போயிருக் அந்த அந்த பக் பக்கத்துக்கு நா போயிருக்கே இதான் இடம் இருக்கு கூடிய அந்த பக்கத்துக்கு நா போயிருக்கே, ஆனா நான் வாங்கணும்னு நினைக்க விக்கக்கூடிய அந்த இடத்த போய் இன்னும் சரி வர பாக்கல தோழி.
ம் முதலில் வந்து நீங்க போய் பாருங்க.
சரிங்க தோழி
ஆ முதலில் ஏன்னா என்ன இருந்தாலும் அவங்க பாக்குறதுங்கறது வேற, நம்பளோட கண்ணோட்டங்கிறது வேறையா இருக்கும், பெண்களின் கண்ணோட்டங்கிறது தனியாவே இருக்கும், ஆ நம்மள நம்ப வந்து எல்லா விஷயத்தையுமே நம்ம கவனிப்போ சுற்று சூழல் நல்லா இருக்கா, ஆ இங்க நல்லா காத்து வருதா, இங்க நல்லா தண்ணி வருதா, நம்ம அவசரத்துக்கு ஒரு கடைக்கு போறதுக்கு அருகில கடை இருக்கா ஆ கொழந்தைகல வந்து விளையாடுறது துக்கு ஒரு நல்ல சூழல் இருக்கா எல்லாமே நம்ப வந்து நம்மோ போய் நம்ம போய் பாத்தோம்னா அத நம்ப ஈஸியா நம்ப கண்டுபிடிக்கலா. அப்டிங்கம் மோது நம் நம்ம ஒரு இப்ப வீடு கட்டணு அப்படிங்கறது வந்து கணவன், மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்தேதான் நம்ம வந்து எல்லாமே அதுல பயணிக்க போறோம், அப்டிங்கம் போது அவங்க வீட பாத் எடத்த பாக் பாக்கறத விட, அவங்க கூட சேர்ந்து நீங்க ஃபஸ்ட் போங்க கா அந்த இடத்த போய் பாருங்க பாத்து உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா வரும் என்ன பண்ணலாம் அப்டின்ட்டு, அப்படி வரும்போது நீங்க கண்டிப்பா அடுத்த கட்ட நடவடிக்கைய நீங்களே எடுத்துருவீங்க. ரெண்டாவது அந்த வீட்டோட பட்டா இதெல்லாம் வாங்கி பாருங்க, வில்லங்கம் எதுவும் இருக்கான்னு முதல்ல பாருங்க, அப்படி இல்ல அப்படி எந்த ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்னா நீங்க அதுக்கு அடுத்தது நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு க்கு நீங்க முயற்சி பண்ணலா.
ஏ எப் தோழி நீங்க சொன்ன மாதிரி தோழி அவங்களொடைய பட்டா எல்லாம் வாங்கி பாத்தாச்சு தோழி. வில்ங்கம் அப்படின்ற எல்லாம் யே றோம் இல்ல நல்ல ஒரு நெலைமையிலதான் இருக்கு ஆனால் இப்போ அவ சொன்ன தொகைய விட இப்போஒ அது அது அப்படியே யே கூடுதலா இன்னொரு தொகை சேர்த்து சொல்லிருக்காங்க அதாவது ஐந்து ரூபாய் சொன்ன தொகை வந்து இப்ப பத்து ரூபா அப்டின்ற மாதிரி சொல்றாங்க அதனால போய்ட்டு போய்ட்டு ஆஹ் வாங்கலாமா வேனாமா அப்டின்ற மாரி பெரிய ஒரு குழப்பத்துல போய் நாங்க மாட்டியிருக்கோம் தோழி
இல்ல எதனால இது மாதிரி சொன்னாங்க நீங்க போய் வ வெலை கேட்டதுனால இப்ப வெலையை கூட்டி சொன்னாங்களா இல்ல வந்து இந்த விலையைதான் நிர்ணயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு சொன்னாங்களா
இல்ல தோழி அதாவது எங்களுக்கு இன்னொருத்தவங்க சொன்னது வந்து அந்த இடத க்கு அஞ்சு ரூபா சொன்னன் நாங்க ஐனோ முதல் மு அதாவது அவங்க நெறைய இட நெறைய பேர் அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா அவுங்க வந்து சொ வந்து அதாவது இடத்துக்கு எதிரே உள்ள ஒரு நபருக்கு தா வந்து சொல்லியிருக்காங்க ஆஹ் இந்த தொகை இதா அந்த இடம் தறதா சொல்லிருக்காங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க பெய் பாத்து பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாங்க சரி அவுங்க சொன்னதுக்கு அப்புறம் நாங்களும் போய் பாத்து பேசனோம் ஆனா பாத்தீங்க அப்ப வந்து எ எல்லாரு சரி சரி சொல்லிட்டு அதுக்கப்றம் இந்த அந்த ச வில்லங்கம்லாம் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் பாத்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து அவுங்க வந்து இது மாரி சொல்றாங்க தோழி என்னன்னா அப்பா சொன்ன சதுரடிய விட இப்ப சொல்ற சதுரடி கணக்கு அதாவது விலை வந்து அதிகமா சொல்றாங்க
ம்
ஆஹ் அது அதது நம்ம போய் நெருங்கி போய் கேகறதுனால ஒரு வேளை அவங்க அந்த மாரி சொல்றாங்களா இல்ல வந்து அதுக்கு உண்மையான தொகை வந்து அதுதானா அப்டின்றது வந்து எங்களுக்கு தெரியல தோழி அ இப்ப என்ன செய்யறது அப்டின்றது தெரியல சொல்ல போனா
ஏனாப்போ அந்த இடத்த இருக்கு அருகிலேயே இப்ப கடைசியா யாராவது மனை வாங்கனவங்க இருக்காங்களா என்னன்னு பாருங்க அவுங்க வந்து ஒரு சதுரடி என்ன ரூபாய்க்கு கொடுத்து வாங்கிருக்காங்க அப்டின்னு விசாரிச்சு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும்ல
ஆமா நீங்க சொல்ற மாரி மே இப்ப அத அதையுமே நாங்க கேட்டு பாக்கொ சொல்லி அதாவது அந்த இடத்துக்கு அருகில உள்ளவங்க வந்து ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன் அ வாங்குன தொகை பாத்தீங்கனா அப்டின்னா அஹ் ஆயிரம் ரூபாய் அப்டின்ற கணக்குக்கு அவங்க வாங்கிருக் காங்க தோழி இது எதனால வந்து இந்த இடம் வந் து கம்மியான விலையை முதலா சொல்லிருந்தாங்க அப்டின்னா அதுதான் வந்து அதான் சொல்லுவாங்களே வீடெல்லாம் கட்டி மீதமுள்ள இடம் இந்த ஒரு இடம் மீதம் உள்ள இடம் இருக்கும் இல்லையா அந்த கட கடைசியில இருக்கக்கூடிய இடம் அ அப்புடின் சொல் வந்து அது வந்து கம்மியா சொல்லிருந்தாங்கே ஆனா இப்ப போய் நம்ம போய் நெருங்கி பேசுறதுனால் லையாய் வெலைய வந்து ஏத்திட்டாங்களோ அப்டீன்னு
இப்ப என்ன ப்ரச்சனைன்னா ரொம்ப நாளா அந்த எடத்துக் கு வந்து யாருமே வந்து கேக் கம்மி வெல கேக்காம இருந்திருக்கோ விற்பனை ஆகாம இருந்துருக்கோ அதனால வந்து செரி இந்த வெலைக்காவது இத குடுத்து முடுச்சு விடுங்க அப்டீன்னு அந்த எடத்தினோட ஓனர் வந்து கேட்ருக்கலா இப்ப ஒருத்தவுங்க நீங்க அந்த எடத்த நோக்கி நீங்க வேணு‌ அப்புடின் சொல்லி நீங்க கேட்க்கும் போது அப்ப ஓகே இந்த எடத்துக்கு ஒரு இது வந்து பவர் வந்துட்டு கண்டிப்பா நம்ப டபுள் வெல கேட்டாலு அவுங்க குடுக்க தயாரா இருப் பாங்க அப் னொரு எண்ணத்துல அதிக வெலைய கூட சொல்லியிருக்கலா
அப்புடிதா தோழி இருக்கு ஏனா முன்னாடியே அவுங்க சொன்ன ஒரு தொகைக்கு இப்ப சொல்லக்கூடிய ஒரு தொகைக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு தொகையே சொல்றாங் அதாவுது நம் மொய்ந்து வில்லங்கம்ல்லா போய் சரிபாக்குற வரைக்குமே அவுங்க வந்து அந்த தொகையதா சொன்னாங்க இப்போதா வந்து ப கூடுதலான தொகைய சொல்லியிருக்காங்க அ மீண்டும் அடுத்த இணைப்புல நம்ம அத பத்தி பேசலா தோழி நன்றி தோழி
நன்றி தோழி ம்